ஆ சொல்லுங்க சிஸ்டர் கேக்குது
அதான்ங் அதாவ்து பசங்களுக்கு வந்து கரெட்டா செவன் தேட்டிக்குள்ள சாப்பாடு குடுத்துருவனா சாப்ட்டு முடிச்ச உடனே கிச்சன் ஒர்க்கெல்லா முடிச்சிட்டு வீடெல்லா தூத்து தொடஷ்ட்டு வேல எல்லா முடிச்சிருவோ கரெக் டா எயிட் தேட்டி இல்ல எயிட் ஃபாட்டி ஃபைக்கு வந்து கீழ கூட்டிட் போவே பசங்கள கீழ கூட்டிட் போனா எங்க பக் பக்கத்து வீட்ல நெறைய குட்டி பசங்க இருக்காங்க எல்லாருமே அந்த டைமிங்குள்ள முடிச்சுட்டு கீழ வந்துட்டு எல்லா ஓடி ஓடி வெளையாடு அந்த பக்கத்துல கொஞ்சோ நைட்டுன்னா கொஞ்சோ இந்த பஸ்சு பஸ் இக்கு பாருங்க பைக் வந்து அவ்ளோவா ரோட்ல வராது அந்த டைமு மட்டு அதனால எல்லாரோட பேரன்ஸ்சு அங்க வந்து உட்காந்துருப்பாங்க அந்த ஒரு ஒன் ஹவர் வெளையாட விட்டுட்டு ஒரு நைன் தேர்ட்டி வரைக்கு வெளாட விடுங்க சோ என்ன சாப்பாடுனாலுமே அந்த ஓடி விளையாடும் போது கொஞ்சோ பிள்ளைங்களுக்கு செரிச்சுருதா அதுக்கப்றோ வந்து ஒரு கிளாஸ் பால் ஆத்தி குடுத்து குடுத்துட்டு வேல முடிஞ்சுது படுக் படுக்க வெச்சர வேண்டிதா அது தூங்குறதுக்கு தா ரொம்ப நேரோ ஆகு அது பாப்பா வந்து தூங்கவே மாட்டா அவள தூங்க வைக்கறதுகுல்ல ரொம்போ கஷ்டமா இருக்கு
அ
ஆமா விடிய விடிய நா தொட்டிலாட்டிகிட்டே தா இருக்கே எல்லாரு ஏ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே திட்டுவாங்க என்னம்மா இன்னும்மா நீ தொட்டுலாட்டிக்கிட்டு இருக்க அப்டின்னு சொல்லிட்டு ஆனா இன்னு இப்பமு பாருங்க நா தொட்டில் தா ஆட்டிகிட்டு இருக்க வேற என்ன பண்ண தொட்டால் ட்டாலு ஒறங்குதா ஒறங்கவே மாட்டேக்கு நைட்டு ஃபுல்லா சினிங்கி கிட்டே அழுவுவா என்ன பண்ணேனே தெரியாது
அப்டியா
ஆமா நீ உங்ளுக்கு மேரேஜ் ஆயிருச்சா
அ எனக்கு மேரேஜ் ஆயிட்டு ஏ பைய ஒண்ணு பொண்ணு ஒண்ணு பைய வந்து பிளஸ் டூ படிக்கிறா பொண்ணு வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்குது
அப்ப பசங்க கொஞ்சோ கொஞ்சோ பெரிய பசங்கங்கறதுனால உங்கள தொல்ல பண்ண மாட்டாங்கண்ணே
ஆமா இப்ப பைய வந்து தொல்ல படுத்த மாட்டா
ஸ்டேஜ்ஜ தாண்டி வந்துட்டீங்கள்ல
ஆமா நாங்களு ரொம்ப பொண்ணுக்குதா ரொம்ப நானு கஷ்டப்பட்டே அவளு இப்பிடிதா நீங்க சொல்லு போது என்னோட பழைய ஞாபகோ தா வருது நா தொட்டில்ல போட மாட்டோ தொட்டில்ல போட்டுட்டுருந்தோ கொஞ்சோ ஒரு வயசு வரையு தொட்டில்ல போட்டுட்டு இருந்தோ அதுக்கப்றோ என்ன பண்ணோ பக்கத்திலயே பெட் பெட்டிலே எனக்கு வந்து இந்த பிரச்சன கெடையாது அவுங்க அப் அப்பா வந்துருவாங்க டென் ஓ க்ளாக் நைன் ஓ க்ளாக்லா வீட்டுக்கு வந்துருவாங்க சோ அவுங்கதா என்ன பண்ணுவாங்க சாப்பாடு அ இப்ப அவுங்ககிட்ட ரொம்ப இதுப்பா க்ளோஸா இருப்பாளா அப்டிங்கும் போது அவங்க அப்பா கிட்ட போம் போது சாப்ட்ருவா சமத்தா சாப்ட்ரு சமத்தா தூங்கவு வெச்சுருவாங்க எனக்கு அந்த பிரச்சன கெடயாது நா ரொம்ப ஒரு வ வயசு வரையு நா கஷ்டப்பட்டுட்டு இருந்தே எனக்கு வந்து ஹெல்த் இஸ்யூஸ் னால நா என்ன பண்ணிட்டே அதுல இருந்து என்னால முடியல உங்க பொண்ணாச்சு நீங்களாச்சு நீங்களே பாத்து பாத்துக்கோங்க அப்டின்னு சொல்ட்டு நா விட்டுட்டே இப்ப வரையு அவங்க அப்பா தா ஊட்டு ஊட்டிவிடுவாங்க ஊட்டி விடுன்னா அவங்க அப்பா தா ஊட்டி விடு வாங்க எதாருந்தாலு அவுங்க அப்பா கிட்டதா பைய வந்து அந்த மாரி கெடயாது பைய ம் பைய வந்து எனக்கு என்ன பண்ணுவா அவ பாட்ல இருப்பா சாப்டுவா படிப்பா படிக்க எல்லா விஷயத் திலயுமே அவே கம்ப்ளீட்டேட்
அது வந்து தம்பி இப்ப டூவெல்த் போய்ட்டால்ல
எல்லா விஷியத்துலயுமே சின்ன வயசு இருந்தே அவே கரெக்டா சாப்ட்ருவா எல்லாமே சின்ன வயசுலந்து இதுவரயு டூவெல்த் படிக்கிறா எனக்கு எந்த ஒரு இதுவு குடுத்ததே கெடயாது
அது வந்து நெஜமாவே ஒரு பிள்ளைக்கு ஒரு பிள்ள வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்ரு இருக்கு ஃபர்ஸ்ட்டு பேபி ஏ பையனே வந்து குடுக்குறானா ஏ பையனு அப்புடித்தா சாப்புட மாட்டா ஆனா வந்து நைட் டு வந்து அவெ தூங்கிருவா என்னால அவனுக்கு பகல்ல வந்து அவெ என்ன சேட்டப் பண்ணாலு நம்ம தாங்கில்லா அந்த நைட்டு வந்து நம்மளுக்கு அந்த தூங்கணுங்குற அந்த ஒரு தாட் இருக்கு அந்த நைட்டு தூங்குனா தா நம்ம நம்மளோட ஒடம்புக்கு நம்மளுக்கு ரெஸ்ட்டு வேணு நம்ம ரெண்டு கொழந்தைகள பாக்கணு நம்ம ஒடம்புக்கு ரெஸ்ட் இருந்தா தா நம்ம மறுநாள் அந்த லைஃப்வ வந்து ரொட்டீனா நம்ம இது பண்ண முடியு ஏ பையே வந்து பகல்ல என்ன சேட்ட பண்ணாலு அவே பகல்ல தூங்கலேனாலு நைட்டு வந்து நல்லா தூங்கிருவா இவ அதுக்கு ஆப்போசிட் அப்டியே நைட்டு ஃபுல்லா தூங்கவே மாட்டா ரொம்ப கஷ்டோ தூக்கிட்டு அலைவோ வெளிலே ஆனா தூக்கிட்டே அலைவே நா வெளில இங்குட்டு அங்குட்டு எங் வீடு லைன் வீடு மார்ருக்குமா ஆ எதுக் எதுக்கு அழுகுறாங்கனே தெரியாது எனக்கு இப்ப சீரியஸா நா சொல்றே எப் எப்படா இந்த புள்ள வந்து பெரிய கொஞ்சோ வளருவா அவ வந்து ஒரு எல் கே ஜி போவா எல் கே ஜி போனா தான அந்த புள்ளைங்க எப் நைட்டு என்ன தூங்க வுட்டா போதுன்டா சா சாமி அப்டின்ருக்கு எவ்ளோ நேரோ வேணாலு நா தொட்லாட் ட்டா நா ரெடியா தா இருக்கே ஆனா அந்த ஒரு ஒன் ஓ க்ளாக் டூ ஓ க்ளாக் ஆய்டுச்சுன்னா நம்மள மீறி அந்த கண்ட்ரோல் ரோல் பண்ண முடியாது அந்த தூக்கத்த அந்த டைம்லா அழுதுட்டோனா கண்ண முழிக்கவு முடியாது அவளுக்கு பால் கா பசிக்கு அழுவுவா பாலு ஆத்தி குடுக்குறதுக்கு கூட தோணாது எஏன்னா தூக்கோ நம்ம போட்டு ஒடம்ப அமுக்கு ஏனா பகல்ல அவ் இவ்ளோ வேல பண்றோல சமையல் பண்றோ வேற என்ன வேல மூணு வேலையு சமைக்க கிட்சன்ல பாத் பாத்தரங்கலுவ துணி தொவைக்க வீட தூக்க தொடைக்க இது தா வேல அது ரொம்ப டயடாயிறுது வெளில உள்ளவங்க என்ன சொல்றாங்க உனக்கு என்ன நீ வீட்ல ட்ல சும்மா இருக்கன்றாக வீட்ல அப்ப வீட்ல உள்ள வேலையெல்லா யாரு பாப்பா எங்க வீட்ல வாஷிங் மிஷின்லா நா கைட்டுதா தொவைக்கிறே ஒரு நாளைக்கு பத்து ட்ரெஸ்சு அந்த சிறுசு கல்டி போடுது பாத்துக்கோங்க இங்கிட்டு போனா இவுங்க உச்சா போய் கல்ட்டி போட்ருது அங்குட்டு போனா கல்ட்டி போட்ருது எல்லா சேந்து குமிஞ்சிருது கை விட்டு அந்த வாஷ் பண்ணி அவ யூனிஃபார்ம் தம்பி யூனிஃபார்மு வந்து போட்ற ட்ரெஸ்ஸு எல்லா சேந்து குமிஞ்சிருது அத தொவச்சு காய போட்டு
எனக்கு சேம் அப்பல்லா எங்க வீட்லயு அந்த மாரி வயஸ் ஸ்ல உள்ள பசங்க இருக்கும்போது எனக்கு வாஷிங் மிஷின்ல கெடையாது கை நாட்டதா தொவச்சனே நா எங்க பசையே பையே வந்து சிக்ஸ்த்து படிக்கும் போது தா வாஷிங் மிஷினே வாங்கி குடுத்தாங்க அது வரையு நா வந்து கைலதா தொவச்சுட்டு கைலதா இது பண்ணிட்டு எல்லாமே வந்து கைலதா
ஓகே
என்ன வீட்டு வேல பாக்குறதுனால அவுங்க எங்க வீட்ல வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கெல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஏ பொண்ண பாத்துக்கறோன்னா பாத்துக்கிருவாங்க அவுங்க வேல முடுச்ட்டு வருவாங்க டென் ஓ க்ளாக் வருவாங் க டென் ஓ க்ளாக் வந்து நா இவ்ள பாத்துட்ருக்கம் போது து எதாவது தோச ஊத்தி தாங்கனா தருவாங்க மே தோச இந்த சப்பாத்தி மட்டு சுட்டு தருவாங்க மித்த இட்லிலா ஊத்த தெரியாதுல்ல அதனால அதெல்லா செஞ்சு செய்ய சொல்ல மாட்ட நா அவுங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவே கடக்கடன் செஞ்சிருவே இவளுக்கு சாப்பாடு மட்டு நீங்க ஊட்டி தூங்க வச்சுட்டா பட்டும் போது அப்டின்றுவே நா என்ன தூங்குறா தூங்குல எனக்கு தெரியாது நா போய் படுத்து தூங்கிறுவே அவுங்க அப்பாவாச்சு அவுங்க பொண்ணாச்சு அப்டின் சொல்ட்டுனு அவுங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு தூங்க டைமாயிச்சி பன்னெண்ட் மணி ஆயிச்சி இன்னைக்கு ஒரு மணி ஆயிச்சி டென்னோ கிளாக் ஆயிச்சி சீக்கிர்மே தூங்கிட்டா அப்டின் காலைல ரிவ்யூ சொல் வாங்க எனக்கு அதுனால எனக்கு ஒரு வயசாகவே நா கஷ்டப்பட்டே அதுக்கப்றோ அவ கஷ்டோ இன்ன வர எனக்கில்ல இன்ன வர அது சாப்டவே சாப்டாது
நம்ம வந்து நெஜமாவே வந் து ஒன்னொன்னு நம்ம பாத்து பாத்து செஞ்சி நம்ம குடுத்து உடுவோ ஸ்கூலுக்கு அவ்ளோ வெரைட்டி ரைஸ் குடுத்து உட் கற அந்த பையனுக்கு வந்து இப்ப அவ ஸ்கூலுக்கு போறானா அ ஆனா ரொட்டீன் ஒர்க் அந்த ஃபை டேஸ் ஃபை டேஸ் அந்த சாதோ குடுப்ப ஒரு நாள் கேரட் சாதோ, ஒரு நாள் பீட்ரூட் சாதோ, ஒரு நாள் கருவேப்ல சாதோ குடுத் உட்றே ஒரே ஒரு நாளு தயிர் சாதோ வெண்பொங்கலு எப்பயாவ்து ரொம்ப ரேர் வெண்பொங்கல் போட்டுக் குடுத்து உடுவே இப் இப்டி நம்ம வெஜிடபிள்ல பிரியாணி போட்டுடுவே பன்னீரு ஃப்ரைட் ரைஸ் போட்டு குடுக்க இவ்ளோ நம்ம பண்ணி ஒன்னொன்னு பாத்து காரோ பாத்து பாத்து தா காரம் போட்டு குடுக்கே ஆனா அம்மா ஒரைக்கிது அம்மா ஒரைக்கிது அம்மா ஒரைக்கிது அது அந்த கருவேப்ல சாதோ பண்ணுன் நம்ம எவ்ளோ பண்ணனு எல்லா வறுத் இது செஞ்சி பொடி பண்ணி அப்பப்போ நா இன்ஸ்டண்டா பண்ணி பண்ணி தா ரெடி பண்ணி குடுக்கற அதுக்கு ஒரு ஃப்ரை பண்ணி குடுக்கணு மத்ததுக்கூட நா அந்த ஆம்லேட்டு, முட்ட பொரி ச்ச முட்ட அப்டி வெச்சி மேனேஜ் பண்ணிகிடுவே ஆ எல்லாமே நம்ம செஞ்சி குடுத்து ஸ்நாக்ஸுக்கு இந்த மக்கானா அந்த மாதிரி எதுவு ஃப்ரை பண்ணி குடுத்தாலு மக்கானாலா எனக்கு பி